ஒழுங்க பட்ரா
கேக்குதா
ஹலோ
கேக்குதா
கேக்குது
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது
ம் சொல்லு என்ன பண்றிங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்ட
இன்னாது
எதனா சவுண்டு கேக்குதா பின்னாடி காத்து சவுண் ஆ ம் ஓகே
இன்னிக்கி வந்து ஆன்லைன்ல வந்து மதியானோ ரெண்டு பாலு பிஸ்கெட்டு அதெல்லா போட சொன்னாங்க
ம்
நா வந்து எல்லாத்துலயுமே பாத்தே எல்லாத்துலயுமே வந்து இந்த மழ வந்ததுனால டெலிவெரி சார்ஜ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்பகூட கடைசி யா உள்ளத மட்டு அ சேமா அ நூறுபாய்க்கி பண்ணா ஓகேவா நூறுபாய்க்கி பண்ணா ஃப்ரீ டெலிவெரி வந்துச் சு செரி அப்டின்ட்டு நா வந்து பண்ணே பண்ண எல்லாமே கரெக்டா தா பண்ண பாத்தா நூறுபாய்க்கில்லா எல்லாமே ஆட் பண்ண பாத் அதுதா டிஸ்கவுண்ட்ல ரெண்ருபா கம்மி ஆயிட்டிருந்துது போல தொண்ணூத்தி எட்டுருபாதா வந்துச்சு அது இப்டி வந்துறவோ என்னா ச்சி எனக்கு டெலிவெரி சார்ஜு முப்பருபா ஆட் ஆய்ட்ச்சி அந்த ரெண்ட்ருபாய்க்கி பண்ணாம முப்பருபா ஆட் ஆய்ட்ச்சு அது மட்டு பண்ணாம இந்த ரெண்டு மட்டு ரெண்ட்ருபாய்க்கி மட்டு போட்டே அதிகமா இல்லானா அந்த முப்பருபாய்க்கி வேற எதாச்சு வாங்கியிருக்கலா
ஓ செரி செரி ம் நேத்து வந்து
ம்
எங்க ஆஃபீஸ்க்கு அதா எம் டி யு அவங்க வொய்ஃபு அவங்க கொழந்த மூணு பேருமே வந்தாங்க எம் டி வந்து ஹேண்டிகேப்ட்டு போல எனக்கே இப்பதா தெரியு
ம் ம் ஹஸ்பண்டா ஒய்ஃப் ஹேண்டிகேப்பா ஹஸ்பண்ட் ஹேண்டிகேப்
ஆமா ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டிகேப்ட்டு போல எனக் தெரியவே தெரியாது நடந்து வரம்போத் தா பாத்தே
ம் ம்
நேத்து வந்தாங்க வந்து சின்ன மீட்டிங் மாதிரி வெச்சு கேட்டுருந்தாங்க எதுனா கன்சர்ன் இருக்கா ஓ கேவா கம்ஃபடபிளா எல்லாமே கேட்டாங்க அ ஓகே மேம் எல்லாமே ஓகே தா சொன்னே அப்பறோ சார் வந்து ஐ டி கார்டு குட்த்துட்டாரு அ ஐ டி கார்ட் எடுத்துட்டுவாங்க குட்த்துலான்ட்டு மேம் கிட்ட குட்த்து மேமே போட்டு விட்டாங்க எனக்கு
ம்
அப்பறோ எல்லா கேட்டாங்க அ அப்பறோ ஆ எ அதா எதா கேட்டுட்ருந்தாங்க எல்லா ஓகே எல்லாமே ஓகே அப்டின் சொன்னோ எந்த பிரச்சனையு இல்ல அப்டின்ட்டு அப்பறோ நேத்து கெளம்பிட்டோ இன்னைக்கி வந்தாங்க காலைலே வந்துருவாங்கன் நெனைச்சே பாத் தா லேட்டா தா வந்தாங்க அவுங்க வந்ததே நாலு மணி மேல தா வந்தாங்களே
இன்னிக்கு வரன் சொல்லீர்ந்தாங்ளா
ஆமா நேத்து சொன்னாங்க இன்னைக்கு வந்து நா ஒன் ஆன் ஒன் வெக்கிறே நா கொஞ்ச பேசணு அப்டின் சொல்லீட்ருந்தாங்க நா எதுனா சொன்னாங்கன்னா காலைல நா சீக்கரோ வந்து முடிச்சிட்றே அப்டின்னாங்க பாத்தா அவுங்க வந்ததே லேட்டு தா நாலு மணிக்கு தா வந்தாங்க
ம் ம்
வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கூப்ட்ருக்காங்க நா வாஷ்ரூம் போய்ட்டே அதனால புது பொண்ணு அமுல்யானு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள கூப்ட்டு பேசிட்ருந்தாங்க அப்பறோ அவங்க முட்ச்சது என்ன கூப்ட்டாங்க
என்ன கூப்ட்டு கேட்டாங்க எனா கன்சர்ன்ஸ் இருக்காமா ஓகேவா கம்ஃபடபிளா இருக்கியா ஹேப்பியா இருக்கியா யா எதனான்னா சொல்லு உனக் என்னதா மனசுலப்பட்டதுன்னா சொல்லு இல்ல இங்க எதனா நடந்திர்ந்தா எங்கிட்ட சொல்லு இல்லனா இந்த மாரி இருக்கு இத மாத்திக்கணு அப்டின் சொன்னா கூட எதுனா இர்ந்தா கூட சொல்லு நா வந்து சொல்லுங்க நாங் வந்து ம் மாத்திக்கிறோ எதனா கன்சர்ன் இருந்துதுன்னா சொல்லுங்க அப்டின் சொல்லீர்ந்தாங்க இல்லைங்க மேம் எதுமே இல்ல நா கம்ஃபடபிளா தா இருக்கே ஹேப்பியா தா இருக்கே அப்டின்ன ஆ ஓகே வேற எதனா த்ரு எதனா இருந்தா சொல்லுமா மறைக்காத மறச் இப்ப எ எதுனா நட்ந்துதுன்னா அப்டியே சொல்லி அப்டியே ஷாட் அப் பண்ட்டு அப்டியே முடிச்சிர்லா அத ரொம்ப வளத்து வளத்து பெருசாகி ஏனா பேங்ளூர் டீம்ல இந்த மாரி ஒரு வாட்டி நடந்திருக் க்கு இங்கயுமே நடந்துரு க்கு அதனாலதான் அந்த மாரி பிரச்சனை எதுவும் வர கூடாதுன்ட்டு கேக்குறோம் எவன்னா இருந்தா சொல்லுங்க அப்டின்னாங்க
வரல அங்குட்டு
இல்லைங்க மேம் எனக்கு எந்த கன்சர்னுமே இல்ல ஓகேதான் எனக்கு நல்லாதான் போய்ட்டு இருக்கு அப்டின்னு சொன்ன
ம்
அப்பறம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்பறம் நான் சொன்ன மாம் இந்த மாரி எனக்கு லீவ் வேணும் மண்டே லீவ் வேணும் அப்டின்ன பர்த்டே அன்னிக்கு எனக்கு லீவ் வேணும் மேம்ன்ன ஏன்மா எதுக்குமா அப்டின்னாங்க இந்த மாரி என்னோட பர்த்டே மேம் பிளஸ் வந்து மேரேஜ் இருக்கு போனும் அப்டின்ன
ம்
ஓ மண்டே ஒரு நாள் ஓகேவா இல்லன்னா அப்டின்னு கேட்டாங்க இல்லைங்க மேம் சார்ட்டே ஈவி்னிங் வந்து நான் கிளம்பிடுவேன் சண்டே மேரேஜ் மண்டே ஈவினிங் வந்து ரிசப்ஷனு மண்டே முடிஞ்சவனே கிளம்பிடுவோம் அப்டின்ன
ம்
ஓகே வந்துருவ இல்லமா அப்டிநாளும் ஓகே அப்பறம் அன்நசசரியா எதுவும் வ லீவு எடுக்காதீங்க அப்டின்னு சொன்னாங்க சொன்னாங்க அப்டில்ல மேம் அதெல்ல இந்த மேரி ஒடம்பு செரில்ல ஸ்டொமக் பெயின் அந்த மாரி பீரியட் பெயின் அப்டின்னா கூடோ ஓகேம்மா அதுல ஒந்த பிரச்சனயும் இல்ல இது வேற அன்நெசசரியா வீ லீவ் மட்டும் எடுக்காதீங்க அப்டின்னாங்க ஆ ஓகே மேம் அப்டின்ன அப்பறம் என்னா எல்லாமே கேட்டு ஆ ஏன்னா நீ அத ப்ரக்யூர்மெண்ட் கூட அந்த நம்பர்ஸ்ல எடுத்து குத்துட்டு இருக்கீங்க அது கூட இன்னும் கொஞ்சோ கத்துக்கிட்டு நீ வந்து கால்ஸ் பண்ணுமா அதான் ஐ மீன் வந்து ப்ரக்யூர்மெண்டட் எடுத்தா உனக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் அப்டின்னா நேத்து அதான் வந்தாங்கல்ல நேத்து வரம்போது வந்து அந்த ரெண்டு அக்காக்கு வந்து கேஷ் பிரைஸ் எவ்ளோ குத்தாங்கன் தெர்ல ரெண்டு பேரு கிட் ட்ட ஜிபே நம்பர் வாங்கி போட்டு உட்டாங்க எவ்ளோன் தெர்ல இன்சென்டிவ் தனியா வரும் சேல்ரி தனியா வரும் இது கேஷ் ப்ரைஸ் மாரி அப்டின் சொல்ட்டு போட்டுஉட்டாங்க
ம் ம் ம்
ஆ சோ சொன்னாங்க என்கிட்ட நீயும் அந்த மாரி பண்ணனா உனக்கும் கிடைக்கும் இல்ல மா நீயும் ட்ரை பண்ணு நீயு க்ரோ நி இந் ஆப் ஆபீஸ் க்ரோ அகனு நினைச்சு நீ ந நறையா எல்லாமே பண்ணு உங்க ஆபீஸ் உன்னோடதுன்னு நினைச்சு எல்லாமே பண்ணீனா நீயும் ஆபீஸ் வளரும் நீயும் வள ருவ நீயும் குரோ ஆவ கெரியர்ல அப்டின்னா
ம்ம் ஆ சண்டேவோ இப்போ நீ சண்டேவோலீவு மண்டேவோலீவு எப்டி சொல்ல வைக்கிறது
சண்டே இருக்காதுன் நெனக்கிறேன் நா சொல்லிட்டே இருந்தாலும் தெளிவா இப்டின்ட்டு இருந்தா மே ய் இருக்கும் தான் அப்டி அப்டி இந்தாலும் நா சொல்லிட்டேன் ஆ இந்த லீவ் த மேம் அதோட ந ஆ எதுவும் அவ்ளோ அன்நெசசரி இருக்காது அப்டின்ன
பி ஆனா நீங்க பங்க்ஷன் போறா மாியா இல்ல இல்ல அந்துக்கா ரீசென்டா
ஆ
பங்க்ஷன் போறா மாரி இருக்கீங்ளா இல்ல இந்த ரீசன்
இல்ல இல்ல ரீசன் நா சொன்னே அப்டி அப்புற வந்து என்ன என்ன முடிச்சதோ அவங்க அதான் அங்க இருக்க ரெண்டு அந்த சேல்ஸ் இன்சைட் சேல்ஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்கள காங்க அதுங்க ரெண்டத்துக்கு பிரச்சன போலகுது ரெண்டும் பேசிக்கிறது இல்ல அத கூப்டு வெச்சி அது ஒரு ரெண்டு மண் நேரம் கிட்ட பேசின்னுந்தாங்க
ம்
அவ்ளோ நேரம் பேசின்னுந்தாங்க பேசுனாங்க பேசுனாங்க பேசிக்கின்னே இருந்தாங்கோ நா வெளியதா உக்காந்துருந்தே நானு அந்த பொண்ணு அப்பற வந் அப்பற கரெக்ட் ஒரு ஆறு மணி ஆறு ஆறே கால் அந்த மாரிதா பேசி முடிச்சுட்டு கே எஃப் சில ஆர்டரு போட்டாங்க சிக்கன் அது வரு ஆற மணிக்கு ஆறு இருவது போட்டாங்க ஏழுர மணிக்குதா வந்துச்சே அது
ம்
அப்புற வந்து கொட்த்தாங்க சாப்பட்ல அப்டே போட்டு எத்துன் வன்ட்டே கொத்துன்னனு வந்து எங்க அம்மாட்ட எத்துட்டாங்கமா சாப்டாங்க அதுதா லேட் ஆயிச்சு
ம் சாபுடாம இருக்கது அப்றொதுக்கு வெயிட் பண்றீங்க
அதா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சொன்னாங்க அப்பற பேசி ச்சேரி நாங்க எதுவும் போய் கேட்கவு முடியாதுல்ல
ம்
திருப்பி போய் உள்ள போய் பேசிருந்தாங்க எதோ கிளைன்ட் வந்தாங்க கிளைன்ட் வந்து அந்த ரூம்ல வெயிட் பண்ண சொல்ட்டு அவங்க திருப்பி தா பேசின்னுந்தாங்க உள்ள போய்
ம் ரிலிஸ் ஓகே
ம்
நல்லா இருந்துச்சா நீங்க
ம்
நீங்க சாப்பிடலையா
நான் இந்த டாப்கானும் பாப்கான் ஒரு கொஞ்ச கொஞ்ச குட்த்தாங்க ஒரு ஆறு பீஸூ அந்த மாரிருக்கு அது ரெண்டு மூணு சாப்ட்டு மிச்சத்தத் எடுத்துனு வந்த வீங்ஸ் இருந்தது அது ஒன்னு குட்த்தாங்க அது ஒன்னு பெரிய பீஸா ஒன்னு வந்தது அத அப்டியே எடுத்துட்டு வந்டே
ம்
கோக்கு சாரி பெப்சி அது இருந்தது
அதுல அவ திருப்பி பேசி முஞ்சதுனால அப்டியே தொடப் பேசின்னு இருக்காங்கன்னு சொல்ட்டு உள்ள போல பாத்தா எல்லாருமே உக்காந்துந்தா பேசின்னு இருந்தாங்க
ம்
இல்ல அந்த கால் பண்றாங்க உள்ள கை தட்றாங்க
புரியில
கால் பண்ற ரூம்ல பேசிட்டுருந்தோ
கால் பண்ற ரூமா
கால் கால் பண்ற ஏரியால
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஆன் ஒன் வந்து எம் டி ஓட ரூம்ல தா பேசிருந்தாங்க ஒரு ஒருத்தரா கூப் நம்பி அங்க ஒண்ணு இல்ல எங்க ரெண்டு பேரும் முடிச்சுட் டு இன்னொரு அக்கா உள்ள சேல்ஸ் அக்கா சினேகான்னு இருப்பாங்க அவங்ககிட்டதா அவங்க எதா பேசுவாங்க அப்பறோ கடைசியா மிஸ் சிவாங்கி அக்காவ ரெண்டு பேரயு உங்களையு கூப்ட்டு ரெண்டு பேரு ஒன்னா வச்சு எம் டி ரூம்லதா பேசிருந்தாங்க அதுக்கப்பறோ அந்த கிளைண்ட் வன் டாங்கன் சொல்லிட்டு எம் டி ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க கான்பரன்ஸ் ரூம்ல பேசணுன்னாங்க அப்பறோ கா அதெல்லா முடிஞ்சிட்டு ஆர்டர் எல்லா போட்டு திருப்பி ஒக்காந்து பேசினு இருந்தாங்க ஆர்டர்ல்லா போட்டதுக்கு அப்பறமு பேசினுருந்தாங்க அப்பறோ ச்சி மாரி அப்பறோ அது கதவு மூடிருந்தது வெளிய நா கூ ட எம் டி ரூம்பலதா ஒக்காந்து இருப்பாங்கனு நெனச்சா மேம் அப்டியே அந்த ஏரியாலே அப்டியே கால்ஸ் ஏரியா இருக்குல்ல அங்கதா ஒக்காந்துன்னு இந்திருக்காங்க அப்பறந்தா உள்ள போய் பாத்தே நானு
ம்
அங்கதா ஒக்காந்துந்தாங்க சேரி அப்டியே நானு கொஞ்ச நேரோ அப்டியே ஒக்காந்துட்டு இருந்தே அங்க
சேரி
ம் வீடு எங்க இருக்கு எல்லாமே கேட்டாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல்லா ஓகேவா அப்டின்னு அப்பறோ வீடு ஏதோ சொன்னியேமா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இல்ல மேம் இந்த விஷ்சஷ் பண்ணணு பண்ணிட்டீங்களா கேட்டாங்க இல்ல மேம் பாத்துட்டு தா இருக்கோ கெடைக்கல அப்டின்னு
ம்
ம்
எதுக்குன்னா வீடு புடிச்சிட்டா நா அந்த வீடு பத்தி ஒண்ணு காட்ல கால்ல சொல்றே
என்னது
ம் வீடு பாக்றீங்களா
ஆ இருங்க நா ஆ ஓகே